ந பாடகர் இல் இல்லேங்களா
ந வெச்ச ஸ்டேட்ஸ் அதா ஆமா
அது ரொம்ப நேரோ ஆச்சுல்ல அதா ரிஃப்ரஷ் ஆவல போல இருக்கு அதனால
ம் நா மச்சலன்னே நம்பி வேறே ரஃப்ரேஷ்
சேரி சேரி
ம் என்ன எப்படி முச்சு வாங்குது
புரில
இப்டி மூச்சு வாங்குது
போன் பண்ண நீங்க எடுக்கலேயா சரி தூங்கிடீங்க போல இருக்கு நென்சே உடனே கூப்ட சொன்னீங்க ன்னா அச்சு போன கானமே அகுல அகுலர நா ரெண்டு போன பேசிட்டே
ஓதிந்தி என்ன பண்ணேன்னா இவனை இவனை எழுப்பிட்டே இருந்தே அவன அஞ்சு துல அதுக்குள்ள சிவென்தே யூடியூப்ல ஒரே ஒரு வீடியோ பாத்தே வயிறு வலிக்குது என்ன காரணமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இதெல்லா பாத்தல்லா பயமா இருக்கு ஒவ்வொருத்தங்களு ஒவ்வொரு மாரி சொல்றாங்
ஒவ்வொரு மாரி சொல்லுவாங்க ஆம்மா பாக்காமேயே இருந்தா நல்லது
ஆமா
ம்
ஓகே குருக்கல்லா எனக்கு ரொம்ப வலிக்குது ச்சி
என்னது புரில
இல்ல பேக் பெயின்னா இருக்குங்ற
அக்குரு குருன் சொன்னிங்க ஆமாங்க கேட்டுச்சு இருந்தாலு டவுட்டா இருந்துச்சு நீங்க சொன்னது கரட்டா கேட்டுச்சா இல்
குர்த்து குர்த்தில்லை குறுக்கு
அததாதா டவுட்டா இருந்துஞ்சு சரி அதா இன்னொரு டைம் கேட்ட
ஓகே ஓகே அப்றோ அடுத்து என்ன பிளான்
அடுத்து என்ன ப்ளானா இப்பதா மணி மூணாவது ஆறரை வரைக்கு வேலை இருக்குது
ம் அதுக்கப்றோ
அதுக்கப்புறோ தூங்க வேண்டியதா
கிவி தூக்கத்துல கனவெல்லா வருமா‌
தூக்கத்துல அதெல்லா ரொம்ப வருஷோ ஆச்சு கனவெல்லா கண்டு ஆ நேத்து ஏதோ ஒ கணவ் வந்துச்சு எனக்கு
என் என்ன கனவு நியாபக இல்லையா
வித்தியாசமான கனவு வந்துச்சு ஒரு சில டைம் எனக்கு என்னென்னா நா கனவு காண்றதே எனக்கு ஏ ஒரு கொஞ்ச நாள்லேயே இல்ல கொஞ்சோ மாசம் நடந்துரு எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியு எனக்கு அது
ஐய்யயோ நடக்கறது கனவல்ல
முன்னாடியே வந்துரு அ ஆ ரீசென்டா பாத்தீங்னா என்ன சொல்றது ஆ ஒரு ரெண் நாளுக்கு முன்னாடி நெனைக்கிறே என்னோட ம என்னோட மச்சன வந்திருந்தா
சரி
இப்போ பாத்தீங்கனா அ என்னாச்சு மாங்கா வாங்கிட்டு வந்துர்ந்தோ மாங்கா மாம்பழம்லா ஆ வாங்கிட்டு வந்துருந்தாங்க எ புள்ளைக்கு அப்ப நாங்க மூணு பேரு ஹால்ல உக்காந்து அந்த மாங்காவ அடுக்கி வச்சுட்டு பேசிட்டுருக்குறோ இது அப்படியே எனக்கு ஒரு ஒரு மூணு மாசோ முன்னாடி எனக்கு கனவுல வந்துச்சுது எனக்கு இது
மூணு மாசத்துக்கு முன்னால கனவுல
இப்ப நடச்சு இப்ப மூணாது மாடி
அது சரி அப்ப நா வர்ற மாரி கனவு கண்டீங்கன் வச்சுக்கோங்களே இன்னு ரெண்டு மூணு மாசத்துல நா வந்துருவ
என்ன என்ன திரும்ப சொல்லுங்க
இந்த நா ஒங்க ஊருக்கு வர மாரி நீ இப்ப கனவு கண்டீங்கன் வச்சிக்கோங்க இன்னு ரெண்டு மூணு மாசத்துல ஒங்க ஊருக்கு நா வருவன
தாராளமா வாங்க யாரு வேணா
அப்ப நீ கண்ண நீ கனவு கண்டா தான வர முடியு
இல்ல அது அது வந்து நீங்க சொல்றது வந்து எப்டி அவங்க நனச்சு இது வனுன் நனச்சு காண்றது வேற இது எதேச்சயா தா நடக்குது எனக்கு இது எல்லாமே
ம் ம்
நம்ம கனவுங்கறதே நம்ம மூளைல வந்து நம்ம எத அதிகமா போட்டு நம்ம ஒளட்டிட்டுக்றோமோ அதுதா கனவுல வரு எப்பயுமே
அது சரி ஆமா உண்மதா
அப்டிங்றப்ப ஆ ஆனா அது எனக்கு எது தெர்ல அந்த செகண்ட் அப்டியே எனக்கே ஷாக் ஆய்ட்ட ஆல்ரெடி இது நம்ம கனவுல வந்துச்சே நம்ம சொன்ன கூட அவங்க நம்பவா போறாங்க அதனால நா அவங்கள்ட்ட இத சொல்லல நானு
ம் அப்ப பயமா இருக்கே எந்த கனவு வந்தா
எது
அப்ப என்ன கனவு வந்தால் பயமா இருக்கு
ஆமா ஒரு சில டைம் கெட்ட‌ கணவெல்லா வருமா எனக்கு பயமா போய்ரு நடந்துரவே கூடாது அப்டின் நனைப்ப
ம்
அந்த மாரி ஒரு சில டைம் கன வரு டென்ஷன் ஆ கனவு வந்துச்சுன்னா ஒடனே எஞ்ச்சி ஒக்காந்துருவ டக்குன டென்சன் ஆய்டு எனக்கு அப்டியே ஒரு மாரி படபடனு ஆய்டு
அது சரி ஆ
அதனால ஒரு சில டைம் அந்த மாரி கனவு எனக்கு வரு ஒரு சில டைம் வந்துட டிப்ரண் டான கனவு வரு ஆனா ஒரு சில டைம் கா கான்ற கனவு அது என்னதா யோஸ்ச்சு பாத்தாலு ஞாபத் துக்கே வறாது
ஆ சரி
இப்போ நேத்தோ முந்தாநேத்தோ ஏதோ ஒரு கனவு வந்துச்சு
தமிழக தமிழகத்துல ஏதாவது நோய் பரவுதா
தமிழகத்துலையா
இல்ல இல் ஏதாவது நோய் பரவிட்ருக்கா
இல்லியே ஏ
ஏதோ சிகல் தான்னு சொல்லி ஏதோ நோய் பரவுதா
என்னன்ன திரும்ப சொல்லுங்க
சிஹல்லா
இல்லியே ஏ யார் சொன்னா
சிகல்னா சிகல்னா
அதா இப்ப பேறே புதுசாருக்கு நீங்க சொல்றது
ஆமா அடியோரு நியூஸ் வந்துருக்கு
இல்லியே அப்டி ஒன்னு பாக்கலங்குமே
நா சொல்ற அப்போ பாருங்க
ம் அம்ச்சு உடுங்க பாக்குற
ம் அய்யய்யோ எதையாவது ஒரு நியூஸ சொல்லி பீதிய கெளப்பி வுட்றுவாங்க
என்னது என்னது திரும்ப சொல்லுங்க
எதையாவ புதுசாக் கொண்டு வந்து பீதியக் கெளப்பி விட்டுருவாங்க
அது எவனா ஒருத்த கெளப்புறத்தா வேற என்ன வேல அவன்களுக்கு
ம் ஓக்கே அப்றோ
அப்பற நீங்கதா சொல்னு
எதாது ஒரு டாபிக் ஆரம்பிங்க நீங்கதா நல்லா பேசுவீங்கதான
நா பேசுவ டாப்பிக் கொடுத்துட்டு நாபாட்டு பேசியேருப்ப அந்தட்டாப்பிக் தான இப்ப மெயினு
எதாவது ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டா பேசிருவீங்க
இந்தப்பக்கோ பேசிட்டு இந்தப்பக்கோ ஃபோன் நோண்டிருக்கிறீங்க நீங்களு ப ரெண்டு வேலப் பாக்குறீங்க
அந்த நியூஸ்சு இ இல்ல இல்லல்ல அந்த நியூஸ் வந்துச்சா என புதுசாருக்கு என்ன அறிகுறியோ தெரியுதே அலாட்டா இருக்கலாம்ல அதுக்கா பாத்த இப்பதா எதுவாருந்தா பயமாருக்கே
அது உங்ககு நம்ம சட்டயே பண்ணாம கண்டுக்காம தா நமக்கு வராது அது
ம் அலாட்டாருந்தா தா வரு
அளாட்டாருந்தாலும் கண்டிப்பா வரும் வந்தே தீரு எப்டியோ ஒண்ணு வந்துரு அத கண்ட அப்டி ஒண்ணுருக்கத நாமக் கண்டுக்கூடா அப்ற மைண்ட்லே நெணைக்கூடா அது அப்ப ரொம்ப பெருசாவே இதாகாது
ம் தண்ணிக் கூட ச்சிறுக்காங்களோ தெரில
அத தண்ணியா
ஆமா தண்ணியே பிடிக்கல சாப்ட்டோன குடிச்சது
ஆ சாப்டா ஒரு ஒரு மண்நேர கழிச் தா தண்ணி குடிப்ப
அப்டியா நல்ல பழக்கந்தா சாப்ட்டு ஒன் சாப் ட்டு ஒரு மண்நேரம் இல்ல ஒரு கால்மணி நேரோ ஒரு அர மணி நேரோ கழிச்சி குடிச்சா அது தா
ஆ ஒரு மநேர இல்லன்னா அதிகபட்சோ முக்காமநேரோ அதுவர குடிக்கமாட்ட
ஆ
அதன சாப்புட்றப்பையு நடு நடுல குடிக்கமாட்ட அந்த பழக்கமு கெடையாது
அய்யய என்னால அப்டிருக்க முடியாது சாப்பாடுக்கெடைல எப்டித் தண்ணிக்
குடிக்கூடாது அது குடிச்சா என்ன ஆவுன்னா உங்களுக்கு சாப்பாடு தண்ணியு கலந்து கலந்துப் போச்சுனா அத என்ன சொல்றது உங்களுக்கு செரிமானப் பிரச்சனலா வரு அல்ல
அப்டியா செரிக்குன்தா சொல்வாங்க
அப்டிகிடையாது தண்ணியாவே கல கொல கொலா முலானு கலக்கிட்ருஞ்சின்னா அது ஒரு லெவல்லாம்ம உனக்கு சாப்புர்ற சத்து ஒனக் ஒடம்புலயே ஒட்டாது உங்களுக்கு
அதுசரி அப்டி வேற ஒன்னு
ஆமா பேருக்குச் சும்மாக் கொஞ்சோ குடிக்கிலா ஒரு சில பேரின்னா பண்ணுவாங்க ஒரு வாய்த் தண்ணி ஒரு வாய் சோறு இன்னா ரெண்டு வாய்த் தண்ணி ரெண்டு சோறு அப்டி சாப்புரவ நெறய பேர நா பாத்திருக்கே அப்டிஸ் சாப்டவே கூடாது
அப்டிலா நா சாப்ட மாட்ட எடைல
குடிக்கலா இடைலக் குடிக்கலா இல்ல முன்னாடிக் கொஞ்சமாக் குடிக்கலா கடசில வாய் நனைக்கத்துக்
ஆனா சாப்புடதுக்கு முன்னாடித் தண்ணிக் குடிக்கிர்ரதா நல்லது
ம்
அதான் ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
ஆமா
ம் ஓகே அப்புறம் மீன் குழம்பம் எல்லா பண்ணுவீங்களா தெய்லி மீன் சாப்டன்னு ஆசை ஆமா
ஆமா
அதெல்லா பண்ண தெரியுமா உங்களுக்கு
எனக்கு மீன் வந்து குழம்புல போட்டா புடிக்காது பொரிச்சாதா புடிக்கு
தேலி மீன் இருக்குல்ல அத வந்து குழம்புல பொட்டு சாப்ட்டாதான் நல்லா இருக்கும் ருசியா இருக்கும்
எதுமின
தேலி மீன் கருப்பா இருக்கும்ல அது கொட்னா கூட ரொம்ப வலிக்கு
தேர மீனா
தே தேலி தேலி மீனு ம் கருப்பா இருக்கு அந்த மீனு
கருப்பா இருக்கும் பெருசா இருக்குமா குட்டியா இருக்குமா
அ குட்டியாவும் இருக்கும் நல்லா கருப்பா இருக்கும் நல்லா துள்ளும் கையில கொட்டும் அத அடிச்சுதான் ஆய்வாங்க கிளம் பண்ணுவாங்க
தெரில்லையே பாத்தா தெரியும் பூசாக்கு பேர் பூசா
கட்லா மீன் எல்லா கண்டுபிடிச்சட்டீங்க தேலி மீன் வரால் மீன் எல்லாம் வரும்ல
வறால் மீன்லாம் தெரியும் அதெல்லா தெரியும் வெறால் தெரியும் இந்த தேரி ங்க பெரே பூசா இருக்கு பேரே பூசா இருக்கு
உங்களுக்கு தெரியும் பாத்தா தெரிஞ்சுக்கு
போ போக தெரிஞ்சுக்கு என்ன பேருன்னு ஒரு சிலது பேர் மாரூ அந்த பேர் பூசா இருக்கு இது
ஓ புதுசு புதுசார்க்கு
மீச இருக்குமா என்ன ரெண்டு பக்கம்
மீச இருக்கும்ன்னு நினைக்கிறே உங்கள மாதிரி
ஆ அதுற ஒரு நூல் நூல் மாரி மீச இருக்கு எங்கள மாரி மீச இருக்கு
இருங்க நான் உங்களுக்கு பிச்சர் அனுப்புறேன் அப்ப பாருங்க ஏ எங்கோக்குல்தே வருது
இல்லலைங்க ன்னும் சொல்லுவந்திங்க அங்கல்ல என்ன சொல்ல வந்தீங்கள்ல என்னமோ
றால் றால் கிடைக்குமாண்ண
கெடக்குமே
இந்த குட்டி குட்டியா இருக்குமே றாலு
தாராளமா கிடைக்கு
அதல்லா நல்ல கிரேவி மாரி வச்சு சாப்ட்டா நல்லா இருக்கும் ரால்மீனு
ம் அதுலா கடைக்கும்
எனக்கு எல்லா மீனவிட எனக்கு தேலி மீன் செல்ல மீனு இது ரெண்டும் புடிக்கும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அடுத்து இந்த பாறை அயல பாரே
ம்
இதெல்லா சும்மா வாங்கியிருக்காங்க அப்படிங்கறிறதுக்காக சாப்டலா விரும்பி சாப்பிடணும் அப்பகிறதுக்கா சாப்ட மாட்ட
ஜிலேபி மீன் இருக்கா
ஜிலேபி மீனா அது எப்டி இருக்கும்
அத ஜிலேபி சொல்லுவாங்க அப்புற திலேபி சொல்லுவாங்க அ சரியா டேஸ்ட்டா இருக்கு
ஜிலேபி மீன்னத ஜள்ள மீன்
அதா நீங்க சொல்றீங்களோ
ஆமா செம டேஸ்டி இருக்கிறதிலயே
ஏன்னா எனக்கு பிடிச்ச மீன் அதா புடிச்ச மீன்னதா அத கல்லுக்க கல்லுேயே ஃபுல்லா சூடு பண்ணியு சாப்ட்டே பொறிச் சாப்ட்டா நல்லாருக்கு
ஆமா ஆமா அதெல்லா சாப்ட்டுருக்கே அது என்து ஆ அது வந்து அதுக்கு பிறகுதா எங்க சல்ல மீன் சொல்வோ
ம்
பொறிச்சு சாப்ட்டா எல்லா மீன்கள்லையுமே அந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு
அது நல்ல சரியான டிஷ் இருக்கும்து பயங்கர
நா முன்னாடிதா அத சாப்டவே மாட்டே
ட வாட வரு அந்த மீன்ல எந்த வாடையுமே இருக்காது
ஆம்
டேஸ்ட் அந்த ஜிலேபி தா ஆ அது வாட இருக்காது ஜிலேபியில் வாடருக்காது
இந்த ஜிலேபினு அடிச்சா நீ சொன்ன மீன்தா வருது இத இத கூட உங்களுக்கு அனுப்பி விடுறே பாருங்க அப்பறமா பாருங்க
கால்ல இருக்கனால அங்கே போக மாட்டேது
ம் அப்பற பருங்க இதுதா இங்க சல்ல மீன்ஸ் என்ன
டைம் டைமாச்சு
எவ்ளோ மினிட்ஸ்
பதினொன்னு
அதுக்கு நான்ச்சா இப்பதானே பேச ஆரம்பிச்சோ
அப்டி பாத்தா இப்பதா பேச ஆரம்பிச்சோ இப்ப ரெண்டு மண் நேர ஆகுதே
டைம் போறதே தெரியல பேசாம ஒரு டுவெண்டி மினிட்ஸ் பேசி பாப்போ
ம் சரி சரி
அதுதானனே தயிர
அது
தானாவே கட் ஆகிரும்ன்னே
தானா கட் ஆகிருமா
ம்
தெரில என் தெரில எனக்கு
ம்
ம்
சரி டுவெல் வந்தோன்னே சொல்லுங்க
டுவல் வரதுக்கு இன்னு ஒ இருவ ப பத் இருவது செகண்ட் தா இருக்கு
ஒன் டூ த்ரீ
கரட்டா பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டு
அப்டி அப்டியே கவுண்ட் பண்ணிட்டே கட் பண்ணிருவீங்க போல
ம் ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு ஒண்ணு முடிஞ்ச்சு
முடிஞ்ச்சு